வணக்கம் எப்புடி இருக்கீங்க
நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே என்ன பண்றீங்க சிஸ்டர்
நா இப்ப சும்மாதா இருக்கே சிஸ்டர் நீங்க
நானு சும்மாதா இருக்கே இப்பதா காலேஜ் முடிச்சுட்டு வந்தனா அதனால உங்ககிட்ட பேசலா இன்னைக்கு எப்டி காலேஜ்ல ப்ரொஃபசர்ல்லா லெசன் எடுத்தாங்க அப்டிங்கறத பத்தி பேசலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ண
ஓகே ஓகே நீங்க காலேஜ் ஸ்டூடண்டா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க
நான்னு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சையின்ஸ் படிச்சுட்டு இருக்கே சிஸ்டர் நீங்க காலேஜ் முடிச்சுட்டிங்களா சேரி சேரி சிஸ்டர்
ம் அக்கானே சொல்லிக்கலா நீங்க அ
சேரி சேரி சிஸ்டர் அப்ரோ இன்னைக்கு காலேஜ் பஸ்சு ரொம்ப லேட்டா வந்துச்சு ஒம்போது மணிக்குதா வந்துச்சு அப்றோ காலேஜ் போய் சேரதுக்கே பத்து மணி ஆயிடுச்சு அங்க போனா எங்க ப்ரொபசரு ஏன் லேட்டு அப்டின்னு கேட்டாங்க பஸ்சு தா லேட்டு சார் அப்டின்னு சொன்ன
சத்தம் போட்ருப்பாங்கல்ல என்னதா நம்ம ரீசன் சொன்னாலு நம் ங்கள சத்தம் போட தான செய்வாங்க
ஆமா ஆமா சிஸ் ஸ்டரு அப்றோ இன்னிக்கு வந்து ஃப்ரீ அவர்ஸே நாலு ஃப்ரியவர் ஃப்ரீ அவர்ஸ் இருந்துச்சு அதுலயுமே எங்களோட மேக்ஸ் ப்ரொபசர் வந்து ஒரு யூனிட்டியே நடத்தி முடிச்சுட்டு எழுதி போட்டுட்டு போயிட்டாரு நாளைக்கு டெஸ் ட்டுனு சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னே தெரில
வந்து விடமாட்டேக்குது ஸ்கூல்ல காலேஜூல எங்க போனாலு எப்போ ஃப்ரீயாவே இருந்தாலு மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் ப்ரொபஸர் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்டி தானே
ஆமா ஆமா சிஸ்டர் அவுங்க போறப்ப சொல்லிட்டே போறாங்க மறுபடியு ஏதாச்சு ஃப்ரியவர் இருந்துச்சுனா வந்து கூப்புடுங்க அப்டின்ட்டு ரெஃப்ரசெண்டேடிவ் கிட்ட சொல்ட்டு போறாங்க சிஸ்டர் கிளாச கட் அடிக்குன்ன அடிக்கலானாலு கட் அடிக்க முடில ஒவ்வொரு அவருக்கோ வந்து அட்டனன்ஸ எடுத் து நம்மள ரோச பண்றாங்க
ஆ ஒண்ணு சொல்லட்டுமா சிஸ்டர் நா வந்து மேக்ஸ் டீச்சர் தா ஆனா நா அந்த அளவுக்கு பசங்கள வந்து டார்ச்சல் பண்ணது இல்ல ஃப்ரீ ஹவர்ஸ்ல எல்லா அவங்கள பாட எடுத்து டார்ச்சல் பண்ணதுல நானு
சேரி சேரி சிஸ்டர்
பசங்க வந்து எங்கிட்ட வான் ண்டடா இப்போ நீங்க சொல்ற மாரி மத்த ஃப்ரீ அவர்ஸ் வேற டீச்சர்ஸ் போவாங்க அப்டி போம்போது அவனே வந்து கூட்ருவா கொஞ்ச டார்ச்சரா இருக்கற மாரி தோணுச்சுனா அவனே வந்து சொல்லிருவா அந்த மேம் வரேன்ருக்காங்க தயவு செஞ்சு அவங்க வேண்டா நீங்களாவது வந்து கிளாஸ் எடுத்துருங்க அப்டின்னு வந்து வாண்டடா வந்து என்ன கூப்ட்டுருக்காங்க ஏன்டா அவுங்க எடுத்தா எடுத்துட்டு போட்டு எனக்கு இப்ப கிளாஸ் தேவயில்ல அனால் நா எடுக்கல எனக்கு கிளாஸ் இருக்கு அப்டின் சொன்னாலு கேக்க மாட்டாங்க தயவ செஞ்சு மேம் பிளீஸ் மேம் வந்து எடுத்துட்டு போயிருங்க அந்த மேம் வர வேண்டா நீங்க கேட்டா குடுத்துருவாங்க மேக்ஸ் க்கு போர்ஷன் அதிகமா இருக்கு குடுத்துருவாங்க அப்டின் அப்டில்லா கூட கெஞ்சி கேட்டுட்டு போயிருக்காங்க பார் அதுக்காக அந்த பசங்களுக்காக போயி வேற எதாது ஒர்க் குடுத்துட்டு அப்டிலா போய் ஃபினிஷ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்ட முடுச்சு குடுத்துட்டு வந்துருக்கே அந்த பசங்களுக்கு நா ஆனம் பசங்கள வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணதில்ல அதுனால நீங்க சொல்லும் போது எனக்கு கொஞ்சொ சிரிப்பு தா வந்து ஏனா எல்லா எடத்துலயு இது நடக்குற விஷ் யந்தா
ஆமா ஆமா சிஸ்டர்
எங்கெயுமே வந்து ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப ஃப்ரீ ஹாஸ் அப்பின்னா மேக்ஸ் டீச்சர் வந்து உள்ள நின்றுவாங்க அந்த எடத்துல
ஆமா ஆமா டீச்சர் அந்த மேக்ஸ் போனதுக்கப்றோ கெமிஸ்ட்ரி லேபுக்கு போலான்ட்டு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வந்துட்டாங்க அங்க போயி எத கலக்குறதுனே தெரில கேட்டா பச்ச கலர்ல வர்ணுனு சொல்ட்டு போய் அவுங்க பாட்டு ஒக்காந்துட்டு ஃபோன யூஸ் பண்றாங்க நாங்களு பவுட்ர போர்றோ தண்ணி ஊத்துறோ ஒன்னுமே வர மா
ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச கன் பேசி செஞ்சு எதாவ்து இது பண்ணி ட்ரை பண்ணிரு
அவுங்கல்லா கலர் பவ்டர் எடுத்துட்டு வன்ட்டாங்க சிஸ்டர்
ஓ அ கெமிக்கல் அந்த சொல்யூஷன்ல வர்லன்னது பொடிய எடுத்து கலக்கிர்லான் டிசைட் பண்
ஆமா சிஸ் டர் எதோ ஒரு வீடியோல தா பாத்ருக்காங்ளாட்டக்குது கலர் பவுடர் எடுத்துட்டு வன்ட்டாங்க அவுங்கல்லா கரெக்ட்டா நா மட்டு எடுத்துட்டே போல அந்த கெமிஸ்ட்ரி லேபு முடுஞ்சதுக்கப்பறமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் வேற ரெண்டு மூணு பேர் ஷூ போட்டு வர்ல நா கோட் எடுத்துட் போல எ ஃப்ரெண்டு வந்து அ சைன்மெண்ட் எழுதிட்டு வர்ல ரெக்கார்டு முடுச்சுட்டு வர்ல எல்லாரு ஒரே இன்னக்கி காமெடியா போயிடுச்சு சிஸ்டர்
என்னோட சிஸ்ட்ரு பி இ பண்றாங்க கம்ப்யூட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா அவளு சொல்வா ஒர்க்கு நெறைய இ ருக்கு அ எழுதுறதுக்கு ரொம்ப குடுக்குறாங்கக்கா கஷ்டமா இருக்கு ஸ்கூல்ல தா எழுதிக்கிட்டே இருப்பென்னா காலேஜ்ல அத விட அதிகமா இருக்கு எழுதுறதுக்கு ஸ்கூல விட காலேஜ் போனா நல்லாருக்கு சொன்னாங்க இப்ப காலேஜுலயு எழுதுற வேண் டியத எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கு ஸ்கூல் பரவால்ல போல அப்டின்ல்லா ஃபீல் பண்ணுவா
ஆமாமா சிஸ்டர் அ அதுலயு அதுலயு கம்ப்யூட்டர் ஸ்லைஸ் லேபுக்கு போயிட்டா ப்ரோக்ராம் போட்டா நமக்கு அவுட்புட்டே வராது நம்மளு அது இதுன் எதயோ போட்டு அவுட்புட் பேஜுக் கொண்டு வந்துட்டு சைன் வாங்கிட்டு போலான் பாத்தா வர் நமக் குன் அப்பதா வராது எல்லாரு மு ட்ச்சிட்டு மு ச்சிட்டு எந்திர்ச்சு எந்திர்ச்சு போயிடுவாங்க நம்ம மட்டு அப்புடியே சிஸ்டம் பாத்து ஒக்காந்துடே இருப்போ
கொஞ்ச கஷ்டந்தா படுச்சு முடிக்கிற வரைக்கு படுச்சு முடுச்சுட்டு கொஞ்சொ பசங்களா இருந்தா வேலைக்கு போவு பொண்ணுங்களு இப்ப வேலைக்கு போனாதா நல்லது
இருக்கதுலெயே எங்க எங்க எச் ஓ டி சார் மட்டுந்தா நல்லவரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ டே வந்து ச்சின்னா போயிடுங்க போயிடுங்க போய் நல்லா வெளையாடுங்க நீங்க ஏன் கிளாஸ்லயே இருக்கவேணா நா உங்களுக்கு கிளாஸே எடுக்கல டெஸ்டே வை க்கல நீங்க போய் வெளையா டுங்க நம்ம காலேஜு பேர காப்பாத்துங்க அப்டின்னுதா சொல்லுவாரு.
இது ஒரு சில எடங்கள்ல ஹெச் ஓ டி வந்து கொஞ்ச சாஃப்டா ஆ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச என்ஜாய் பண்ண விடுவாங்க. நாங்க படிக்கும்போது அப்படிதா எங்க ஹெச் ஓ டி மேம் எங்க மேக்ஸ் ஹெச் ஓ டி மேம் வந்து ஃப்ரீ ஹவர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க மத்த டீச்சர்ஸ அனுப்புவாங்க ஆனா மத் த டைம் வந்து போங்க போய் விளாடுங்க விளாடுங்க அப்டின்னு சொல்லிருவாங்க. பி டி பீரியட்னு அப்புற எதுக்கு இருக்குது போய் விளாடுங்க கொஞ்ச ஃப்ரீ ஆயிக்கோங்க ஏன்னா மேக்ஸ் வந்து டார்ச்சரா இருக்கும் ஒரேடியா உக்காந்து படிச்சாலு ஒரு மாரி இருக்கும் போய் பி டி பீரியட்ல விளாடுங்க அப்டின்ட்ருவாங்க. மத்த மேம் வந்து கொஞ்ச கிளாஸ் கேட்டாலு அவுங்க ஃப்ரீ எடுத்துக்குட்டு பசங்க பாவோ எடுத்துக்குட்டு அப்டின்னு சொல்லுவாங்க. அதனால ஆ ஹெச் ஓ டி மேம் வந்து காலேஜுல பிடிக்கு
சேரி சேரி சிஸ்டர் எ எங்க காலேஜில
சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க.
எங்க காலேஜுல வந் து வாலிபால் இருக்கு த்ரோபால் இருக்கு டென்னிஸ் இருக்கு க்ரிக்கெட் இருக்கு கேள்ஸுக்கு கொக்கோ இருக்கு அப்றோ பேஸ்கெட் பால் இருக்கு நாலு மணி ஆனா போது சிஸ்டர் பஸ்ஸு எடுக்கிற வரைக்கி எங்க பிள்ளைங்க எல்லா வெளையாண்டுக்டேதா இரு க்கு
நீங்க ஸ்போர்ட்ஸ்ல சேந்திருக்கீங்களா எதுலயு?
ஆமா சிஸ்டர் நா வந்து வாலிபால் நல்லா வெளையாடுவே
சூப்பர் சிஸ்டர் நானு காலேஜ் படிக்கும் போது வாலிபால் ஜாய்ன் பண்ணே ஆனா அந்த அளவுக்கு போல ஆனா பட்டு் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே ரன்னிங்ல இருந்தே நானு ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கே
சேரி சேரி சேரி சிஸ் சரி எங்களோட நாங்கல்லா கப்பு ஜெயிச்சா நியூஸ் பேப்பர்ல எல்லா போடுவாங்க சிஸ்டர் ஒரு மூலைல சின்னதா எங்க காலேஜுலை இந்த ப பசங்கல்லா எல்லா போய் வெளயாண்டு கப்பு ஜெயிச்சாங்க அப்படின்னு.
வெரி குட் சிஸ்டர் கீப் இட் அப் ஆ ஒரு சைடு படிப்பு இருந்தாலு இன்னொரு சைடு ஸ்போர்ட்ஸுங் கொஞ்சோ இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்ச மைண்ட் ரிலாக்ஸா மைண்ட் ரிலாக்ஸாவு இரு க்கு ஆ நமக்குங் கொஞ்சோ எதோ ஃப்ரீயா இருக்குற மாரி இருக்கு ஒரேடியா படிப்பு படிப் புனு இல்லாம
ஆமா ஆமா சிஸ்டர் இன்ஜினியரிங்னாலே அரியரோடதான வெளிய வரோ ஒருத்தர் கூட அரியர் இல்லாம வரமாட்டிங்கிறாங்களே எனக்கே இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர்ல எம் ஒன் போயிடுச்சு செகண்ட் செமஸ்டர் இப்ப நடந்துட்டு இருக்கு
எடுத்துர்லா சிஸ்டர் அதெல்லா பிரச்சனையே இல் ல படிச் அதாவது இப்போ நீங்க டுவெல்த் முடிச்ச உடனே எதுவுமே ஈஸியா கெடைச்சா நம்மளால அத வந்து இப்ப இது பண்ணிக்க முடியாது கொஞ்ச கஷ்டப்பட்டு படிச்சாதா அதோட வேல்யூ நமக்கு இதாகு இப்போ இப்பதா நீங்க அந்த இன்ஜினியரிங் உள்ள பா போயிருக்கீங்கங்கும்போது உங்களுக்கு கொஞ்சோ ஸ்டார்ட்டிங் கஷ்டமாதா இருந்துருக்கு அதனால அரியர் வந்து அதெல்லா கேர் பண்ணிக்க கூடாது அந்த ஃபோர்த் இயர் ஃபினிஷ் பண்ணும் போது ஆல் கிளியர் பண்ணிருக்கணு நம்ம வெளில முடிச்சு போம்போது எல்லாமே நல்ல பெர் சன்டேஜோட ஆல் கிளியர் பண்ணி போறோமா அதுதா நல்லது நமக்கு. நல்ல ஒரு கேம்பஸு இதுல செலக்ட் ஆயி போயிட்டோ அப்டின்னா அத விட சந்தோஷோ எதுமே இருக்காது.
ஆமா சிஸ்டர் எ இன்னு நாலு வர்ஷோ எப்டி இந்த இன்ஜினியரிங்க நாங்க தள்ள போறோன்னே தெரில நாங்க படிக்கிறதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கள போய் மெக்கானிக்கல் லேபுல குருவ துருவு அத எடு இத எடுன்னா நாங்க என்ன சிஸ்டர் பண்ணறது
அது கொஞ்சோ கஷ்டந்தா ஆனா இதயல்லா மைண்ட்ல இது பண்ணாம கொஞ்சோ ஃப ஆ என்ன பண்றது இந்த லைஃப் வந்து இனிமே கெடைக்காது. என்னோட அனுபவத்துல சொல்றே காலேஜ் லைஃபு சரி ஸ்கூல் லைஃபு சரி அப்பப்போ அந்தந்த டைம் என்ஜாய் பண்ணிருனு. அத விட்டுட்டு அத அத விட் டுட்டோ அந்த டைம்ல நம்ம என்ஜாய் பண்ணாம விட்டுட்டோ அப்பிடின்னா அதுக்கு பிறகு நமக்கு வந்து அது கெடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டோ ஒரு மெமரீஸாதா மார் இப்போ வந்து சில விஷயங்கள் உங்க ளுக்கு கஷ்டமா தெரியோ ஆனா நீங்க காலேஜ் முடிச்சு நாளைக்கு ஒரு வேலைக்கு போகும்போது பாருங்க இப்படிலா பண்ணோமா அப்படின்னு காமெடியா தெரியு பாருங்க உங்களுக்கு அது ஒரு மெமரியா இருக்கும்
ஆமா ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது சரிதான் நீங்கல்லா காலேஜ் படிச்சிருக்கீங்களா சிஸ்டர் என்ன படிச்சிருக்கீங்க
நான் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் மேஜர் சொன்னலே டீச்சரா இருந்தே
சரி சரிங்க சிஸ்டர் மறுபடியும் நீங்க காலேஜ் போகலயா ப்ரொபசர் நீங்க ஸ்டாப் ஆக போலயா
இல்லை எம்ஃபில் பண்ணா சொல்லியிருந்தாங்க வீட்டில் பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் யோசிச்சத்து பார்த்துட்டு ஓகே ஏன்னா எம்ஃபில் பண்ணா மேற்கொண்டு பிஹெச்டி பண்ணணும் மேற்கொண்டு பண்ணிக்க பட்டேக்க மாரி ஓ நமக்கு ஸ்கூல் டீச்சிங் ஓகே அப்படினு எம்எஸ்சி பியஎட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கிட்டேன் பியூச்சர்ல எதுவும் பண்ற மாரியிருந்தா சொல் சரி பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் வச்சு
சரி சரி சிஸ்டர் நா
நீங்க என்ன பண்ணலாம்னு ஐடியால இருக் பிஇ முடிச்சுட்டு என்ன செ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவ இருக்குங்க
நான் முத பீஇய முடிக்கிறேன் சிஸ்டர்
நல்லபடியா முடிப்பீங்க நீங்க என் தங்கச்சி மாரிதான் என் தங்கச்சி பஸ்ட் இயர் தான் படிச்சிட்டுருக்கா ஓகேவா அதனால நீங் நீங்களும் அதெல்லாம் நல்லா பண்ணிருவீங்க எதுக் கவலைப்பாடதீங்க ஜாலியா இப்ப இருக்கிற லைஃப் ஜாலியா அப்படியே எடுத்துக்கோங்க ஜாலியாப்
செரி சிஸ்டர் நான் போய் சாப்ட் சாப்பிட்டு வந் கூப்பிர்றேன்
செரிங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே கட் பண்ணிக்கலாமா ஆ பாய் சிஸ்டர்